வணக்கம் ஆ இன்னக்கி எப்டி நாள் போச்சு உங்களுக்கு
இன்கி கொஞ்சோ ஓகே தாங்க நார்மாதா போச்சு
ம்
ஆ ஓகேதா நானா எடுத் எதும் ஃப்ராப்ளமெல்லா வந்துச்சு அது ஓகே டேக் இட் ஈஸியா எடுத்து நா பண்ணிட்டே நானு எ எதுவு ப்ரச் சச்ன இல்ல இன்னைக்கு எதுனாலு முடிஞ்சுச்சு நோ இஷு ம் சாப்ட்டீனா அவுங்க என்னாகு லஞ்ச் சாப்டு
ம் சாப்டங்க ஆ ஆ சாப்டங்க நீங்க சாப்டிங்ளா
ம் நா சாப்ட்டங்க ஈவினிங் வந்து எதுனா காபி கிபி குடிச்சுட் லா
ஆ டீ குச்சேங்க நீங்க குச்சீங்களா
ம் நா காபி குடுச்சேங்க இப்பதா குடுச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலான் சொல்ட்டு இருந்தங்க
ம் ஏன்னா ஒர்க்கு மா ஆ ஆ ரெஸ்ட் எடுக்கனு
என்னா ஒர்க் இருக்குறன் தெரியுங்ளா
எ ஆ எதனா ஒர்க்குல்லா முடுச்டீங்ளா
ஹலோ
ஹலோ
ம் ம் இல்லைங்க இனிமேல் தா ஸ்டாட் பண்ணு ஒர்க்கே இல்லிங்க இன்னு ஒர்க் தா ஸ்டாட் பண்ணுங்க
ஆ ம் ம் ஆ சேரிங்க கேக்குதுங்க கேக்குதுங்க
லேட்டா ரீச்சாவுதுங் சொல்றது
இல்லங் கரெக்டா தா வருதுங்க ஒன்னு பிரச்சன இல்ல
ஆ
ம்
அப்றோ வேறெதுன சொல்ல முடியு சொல்னுமா எதுன கேக்கனுமா
உங்களுக்கு ஸ்கூல்ல பீ டி ஒடும் போது ஃப்ரீ பீரியட்லா எது இல்லைங்களா
ஆ ஃப்ரீ இருக்குங்க அ ஃப்ரீல்லா எக்ஸ்ட்ரா எதுனா ஒர்க் வந்த்ச்னா அது கொஞ்சோ இஷூ ஆகுதுங் மத்தபடி ஒண்ணு இல்லங்க
மத்தபடி ஒண்ணு இல்லைங்ளா
ம்
நீங்க ம் உங்க ஸ்டாப்லா சேந்து எதுவு பிளே எது பண்றதில்லையா எதோ பிளேயிங் எது எது பண்றத்தில்லையா
ம் ஹூம் அதெல்லா எதுவு இல்லங்க பீ டி பிரிட்ல பீ டி சார் ஆன்டில் பன்னிப்பாங்க அவுங் பாத்துப்பாங்க
ஆ
அ செர் ஓகே நம்ம ஒரு டாபிக் பத்தி பேஸ்லா டீச்சர்னா நீங்க இன்னா நெனைக்கிறீங்க ஆ தாவதுனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சொல்லுங்க டீச்சர் டாபிக் டீச்சர் ஆ அத பத்தி நீ இன்னா நெக்கிறீங்க
டீவ பச்சிட்டு டீச்சர பத்தி நா வந்து
உங்களுடைய அபிப்ராயம் என்ன உங்கள் கருத்துக்கள் என்னன் கேக்கற
ம் செரிங்க சொல்ற டீச் டீச்சர் வந்து எனக் ரொம்ப புடிக்குங்க ஆனா அவுங்க வந்து ஃபெரெண்ட்லியா பேசனா தா எனக்கு புடிக்கு
ஃப்ரெண்ட்லியா உங்களுக் டீச் பண்ணா ஓகே உங்களுக்கு
ஆ டீச்சர் போனா அதே செகரட் னான்ன என்ன ஒரு ஹோம் ஒர்க்கு குடுத்துட்டு நா பண்லீனா
ம்
நீங்க சொல்றதுல ஒரு ரெண்டு விசில வேல பண்ணாம இருக்குமா
சரி
உங்களுக் இன்னா பா உங்களுக் கோவமாரு டீச்சருக்கு வந்து கோவமா இருக்கு ஆமாதானங்க
ம்
ஆ அது அது வந்து மன்ஷுல வச்கினு பிளாக் மெயில்லா பண்ணக்க கூடாது அது வச்சுகீனு எக்ஸ்ட்ராவு
பிளாக் மெயில்னா அப்டி என்னா பிளாக்மெல் டீச்சர் பண்றாங்க நீங்க எதிர்ப் என்ன நெனைக்கிறீங்க நீங்க
அப்டி இல்லைங்க நாங்க உங்ளுக் மாக் மாடே
ம்
ஆ அதுல நெறைய ஆ அது மாரி இப்ப நா உங் உ பேச்சி கேக்க நாங்க ஒரு சில பேரியு உங்கயின் சொல்றது அதா உங்களுக்கு கோவ இருக்குது அதனால வச்சு இந்த ஓமர்க் அதிகமா குடுக்கர்து அசைமெண்ட் குடுக்கர்து பண்ட பண்றது பிளாக்மெய்ல் பண்ணுவாங்க டே சில டீச்சரு இவங்ல்லா அது மாரி டீச்சர்லா புடிக்காதுங்க
தனித் தனியாவே குடுத்துருவாங்களா உங்களுக்கு அசைமெண்ட் எல்லா அசைமென்றத் து கிளாஸு காமன் தான சி நீங்க ஒபே பண்ணாதா தனியா உங்களுக் குடுத்துராங்க அசைமென்ட்டு ஆ
ஆமா தனியா குடுக்க வேனா இப்பயே அசைமே எல்லா குடுக்கறக் காமனா
ஓ
எனக் மட்டு ரெண்டு வாட்டி பண்ணவா மூணு வாட்டி பண்ணவான் சொல்லுவாங்க அத மாரி டீச்சர்லா இருக்காங்க
ம் ம் ம்
ஆ அது மாரி இருக்கவு புடிக்காது இந்த ஃபிரெண்ட் அதெல்லா மனசுல வச்சுக்காம இல்லே பேச மறந்துனா ஒரு மாரி ஜாலியா ஆ அது மாரி
அப்ப எப்டி சேரி ஓகே உங்ளுக் பனிஷ்மென்ட்டு குடுக் கூடாது எல்லாமே டேக் ஈசியா எடுத்துக்குனு கேஷ்வலா ஃபுல் நெனக்கிறிங்க
பா இப்ப நா பா இப்பதிக்கு பனிஷ்மென்ட் குடுத்துட்ட ஓகே
ம்
ஆ அது அது அப்டியே மெயின்டென் அப்டியே ஃபுல்டே அ அ அது டெய்லியு பா பண்ண புடிக்ல எனக்கு டீச்சர் மேல வெறுப்பு வந்துரு இல்ல இல்லயா அ
சேரி ஓகே சோ உங்க நீங்க தப்ப பண்ணா உங்க அப்யே அட்வைஸ் பண்ணி அப்பயே அக் அச்சிட்டு உட்டுன்னுன்றிங்க சேரி ம் வேற எதுனா சொல்ல போறீங்க அவங்க பத்தி
ம் வேற ஏது அத பத்தி இல்லைங்க டீச்சர்னா இப்டி இருந்தா பண்ணுங்க அப்ப அப்ப வெளில போய் ஃப்ரெண்ட்சோட வெள்ளானா நல்லாருக்குங்க ஆ ஹா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஸூடென்ட்ஸ்சோட நல்லா வெள்ளானா ஓகேங்க ஓகேவா ஆ டீச்சர போய் ஒரு ஸ்டுடென்ஸ் போய்ட்டு டென்னிஸ் வெள்ளாட தெரியு உங்களுக்கு டென்னிஸ்னா போயி வெள்ளாட ஓ ஒரு ஃபிப் டென் மினிட்ஸ டென் மினிட்ஸ் கொஞ்சோ அந்த ஸ்டூடஸ் இல்லன்னா நல்லாருக்குங்க
ஏங்க டீச்சர்ன்றது சப்ஜெக்ட் டீச் பன்றதாங்க வியாட்றது உங்க நீங்க விளயாடி ஃபிரண்ஸ்சு கூட வியாட்லா சே இல்ல அதுக்குனு பீடி மாஸ்டர் இருப்பாக அவங்க கெயிட் பண்ணுவாங்க உங்கள சப்ஜெக்ட் டீச்சரு உங்களுக்கு வந்து விளயாட்ணுனா அது
சோ நா வந்து இப்ப ஃபுல்லா ரொம்பனா விளாலே சொல்லங்க டென் மிட்ஸ் ஃபைவ் மிட்ஸ் உங்க ரிலாக்ஸ் காக நா சொல்றே உங்க ரிலாக்ஸா சொல்றே
சரிங்க சேரிங்க நெக்ஸ்ட்டுங்க
வேற ஒன்னு இல்ல அதா அவ்ளதாங்க
ஓ டீச்சர்ன்ற சொல்றோ அவங்க டே ஃபுல்லா ஒங்க கூட வராங்க டே ஃபுல்லா ஒங் கூட அவங்கல டிராவல் பண்றாங்க ஒரு டுவல் இயர்ஸ் நீங்க டீச்சரா நீங்க அ டுவல் இயர்ஸ் ஸ்டுடென்ஸா கம்ப்ளீட் டீச்சர் கூட பான்டிங்ல சரிங்ளா ஒரு பாயிண்ட்ஸ் பாத்தா ஒரு டூ ஆர் த்ரீ பாயிண்ட்ஸ் தா சொல்றீங்க அதா வேற எதுமே இல்லயா கேக்ற நானு
வேற நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் தேன்னே பண்ற கேக்ல தெர்லிங்க
பண்றனா டீச்சர்ன்றது ஒரு மாணவர் நல்வழிப்படுத்துறாங்ல நல் இப்டி போ அப்டி போ நல்லது கேட்டது எடுத்து சொல் சொல்வாங்க இல்லியா ஆ அந்த மாரி சொல்ற விஷயத்த நீங்க ஷேர் பண்ணிக்லா எங் நாங்க இப்போ டுவெல்த்து முடிச்சிட்டு நாங்க காலேஜுக்கு போறத்துக்கு காரணமே நாங்க என் என்னவோ ஆவுரமோ அந்துக்கு பேசிக்கான அடிப்படையானமே நம்ம ஆசிரியர் தா அப்டின் நீங்க சொல்லிர்க்லா
ம்
ஏனா இவ்ளவு நா பேசுற நா எல்லாம அதுக்கு காரணோ ஆசிரியர் சொல்லிர்கலா எனக்கு இந்தமா இந்த மிஸ் எனக்கு புடிக்கு அவுங்களுக் இத புடிச்சிந்துச்சி இந்த மிஸ் எனக் புடிக்காது இது எனக் புடிக்ல இந்த மிஸ்சு நல்லா இன் பண்ணுவாங்க இந்த மேக்ஸ் மிஸ்சு புடிக்கு தமிழ் மிஸ் எனக்கு புடிக்காது அவங்க இப் திட்டுவாங்க எவ்ளோ ரீசன் இக்குது எவ்ளோ அஞ்சு சப்ஜெக்ட் வராங்க உங்குக்கு எவ்ளோ கார்ண இருக்குது அவங்கள பத்தி ஒரு ஆசிரியர் பணின்றது ஒரு அற பணின்றது விஷயத்தவ ஓனா எதுவுமே சொல்ல முடிலயா நா கேக்றே
செரிங்க செரிங்க சொல்ற
இவ்ளதா நீங்க வ நடத்னு கூடாது அவ்ங்க கூடாது இவ்ள நீ இவ்ள தா உங்களு டியா அப்ஸவ் பண்ணிக்கிறீங்க பீச்சர் பத்தி சேரி உங்களுக்கு ஓகே விட்டுருங்க சேரி அத ட்லதா ப்ராப்ளம் தெர்ல விடுக உங்குளுக் புடிச்ச டீச்சர் யாருங்க உங்க ஸ்கூல்ல
உங்குளுக் வந்த டீச்சர்ல உங்குளுக் புடிச்சவங்க யாரு ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ ஹல் ஹலோ சிக்னல் ப்ரப்ளோ கேக்குதுங்ளா ஹலோ கேக்குதுங்ளா ஆ கே
இன்னா பண்ணி இவ்நேரோ அலோ அலோ சொல்லுட்றுக நாங்க உங்ளுக்கு சொல்லுங்க நீங்கதா சொல்னு உங்ளுக்கு
கேக்குறதுக்கு ப்ராப்ளமா இருக்காங்க